ஹ வணக்
வணக்கம்
நல்லா இருக்கீங்களா ம் நல் நல்லாருக்கேன் நீங்க எப்படிருக்கீங்க
ம் நல்லாருக்கே நல்லாருக்கே
ம் சொல்லுங்க தோழி நீ என்ன பத்தி பேசலாம்
இந்த மர மரங்கள்லாம் வளக்கறாங்கல்ல அத பத்திலாம் பேச லாமா என்ன பயன்கள் அந்த மாரி ம் நம்ம ஊர்ல இந்த வாழைமரம் வாழைமரத்தை வந்து சொல்லுவாங்கள வாழையடி வாழையா வ அது வச்சா நம்மளுக்கு பிரச்ச பிரச்சனையே இல்லை வந்துட்டு ஒண்ணு வச்சாலே அதோட கண்ணு வந்துட்டு வத்து வந்துடும்
ஆமா அடுத்த அடுத்து ம் அது வெட்ட வெட்ட அடுத்தடுத்து வந்துட்டுதான் இருக்கும்
ஆமா ஆமா
ம் ம் ம்
அது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்பா ங்க வந்துட்டு அத வச்சாலே
அதே மாரி அந்த வாழ ழ மரத்துல எல்லாமே யூஸ்ஃபுல் தான் அந்த வாழை இலையையில் இரு இந்த வாழை தண்டு அந்த குறுத்து அந்த வாழைப்பூ வாழக்கா வாழப்பதுல வர எல்லாமே வந்து ஒரு பயனுள்ளதா இதா இருக்கு பாருங்க உம் எல்லாமே பயனுள்ளது தா
ம் எல்லாமே பயனுள்ளது மரு த்துவ குணமும் அதுல உள்ளது வந்துட்டா அந்த மாரி தா இப்ப எலைல சாப்ட்டா இப்ப வந்து எலைல தானே எல்லாரு சாப்டுவாங்க இப்பதா விட்டுட்டாங்க பங்க்ஷன்க்கு மட்டு தா சாப்பற மாரி எலைய சாப்றாங்க அப்றோ வந்து அந் த வாழ தண்டுல வந்து இந்த வயிர்ல உள்ள ப்ரெச்
அ அந்த கல்லு அ கல்லெல்லா இருக்குன்னா அந்த வாழத்தண்டோட ஜூஸ குடி ச்சா அது க் க்ளியர் ஆய்டுதுங்க றாங்க அந்த வயித்து புண்ணுக்கு வாழத் தண்டு கூட்டு இந்த மாரி சாப்ட்டோம்னா அது அவ்ளோ நல்லது
ம் ஆமா வாழப்பூவு அதா நல்லது அதுந் து ரொம்பவே ம் அப்புறோ இப்போ வந்து அந்த மரத்த வெட்டுனா அந்த அதுலந்து அந்த நீர வந்து எடுத்து அத ஒரு நாள் ஜீரகோ போட்டு மூடி வெக் கிறாங்க அடுத்த நாள் வந்து அந்த எப்படீனா அந்த இதுல இந்தே தண்ணி நெறைய வரு து அது உரிஞ்சிருக்கும்ல அத வ ந்து குடிக்கிறாங்க ரொம்ப நல்லதா
அது அவ்ளோ ஆமா ஆமா ஆமா கேள்விப்பட்ருக்கே நானு அந்த வாழ மர்த்த வெட்ட அந்த குறுத் த்துலேந்து அந் தண்ணியா அதுவே வந்துருக்கு அவ்ளோ க்ளீனா இருக்கு அந்த தண்ணி பாத்தா அவ்ளோ வெள்ளயா அவ்ளோ நல்லாருக் கு பாக்கும் போதே
நெறைய ஆமா ஆனா என்ன இத பண் றவங்க வந்துட்டு ச்ச் ஃபுல்லா வெச்சு பண்ற க்கலா வந்துட்டு அந்த எடத் துலே ஃபுல்லா வாழமர வச்சறவங்களுக்கு கொஞ்சோ மழத இது காத்தெலா அடிச்சுச்சுனா ரொம்ப கஷ்ட இலையெல்லா கிழிஞ்சு வேஸ் டா போயிருது எல்லாமே அதுவு இருக்கு ஒன்னு அதுல இந்து வாழைக்காய் வாழப் பழம் வாழப்பழம் எல்லாம் வந்து ச மெயினா வந்து கோயில்களுக்கு சாப்பிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு டைஜெஸ்டீ ஆகுதுன்னு சொல்லி அதுவே ஒரு நல்ல ஒரு இது
உம் நம்ம வளர்க்குற மரங்கள் முக்கால்வாசி நம்ம ஊர்ல எல்லாமே பயனுள்ளதாதா இருக்கு அந்த காலத்துல சும்மா வைக்கல பாருங்க ஒரு பனொ மரங்கிறது ஒரு கிண சுல உள்ள தண்ணிய வந்து சேமிக்கற அளவுக்கு உள்ள இதுவா அது சு த்தி அவ்ளோ நீர் சேமிச்சு வை
உம் பாருங்க இப்பல்லா அதெல்லா எங்க வச்சிருக்காங்க வந்து இல்லவே இல்ல இந்த கிராமங்கள்ல மட்டுந்தா இருக்கு
ஆமா ஆமா ஆமா எல்லாத்தையு அழிச்சுகிட்டு இருக்காங்க உம் அவ்வளோ ஒரு நல்லதா பனமரம் அதோ
உம் அது மெயினா இந்த ரோட்டோரத்துல எவ்ளோ இருக்கு சும்மாவே அது யாருதுன்னு கூட தெரியாது ரோட்
ஆமா ஆமா அதெல்லா வந்து வளர்க்கலா மாட்டாங்க பனைமரம் அங்கங்கே இருக்கறது தா பாருங்க பனைமர வந்து தோப்பு இந்த வாழ மர அந்த மாரிலா இருக்காது பனமரத்துல
அதுதா அதுதா
அங்க வர்றதுதா இது அவ்ளோ இருக்கு அப் எல்லா நொங்கு அவ்ளோ இதுவா கெடைக்கு இப்ப அதெல்லா வந்து அவ்ளோ காசு குடுத் த்து வாங்கறோ
ஆமா ஆனா அந்த டேஸ்ட்டும் எதுமே இல்ல ஏன்னா அந்த மாரி தி வரமாட்டேக்குது இப்ப எப்படனா ஒரு தடவை பறிச்சு அத பத்து நாள் வச் ச்சு அதுக்கப்புறோ வந்து நமக்கு ட்ட கொடுக்குற மாரி இருக் க்கு அப்பெல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் இப்ப வந்து பதப்படுத்தி குடு தறனால ரொம்ப டேஸ்ட் ல்லாம போச்சு உஹம் நல்லா வீடு வீடுக்கு வந்து விற்பாங்க அப்ப வந்து அவங்க எடுத்துக்கிட்டு வருவாங்க ச்சு யார் வீட்டு மரமோ எடுத்துட்டு வந்துட்டு வீடு வீட இனிமே நம்மெல்லா வந்துட்டு இந்த லீவ் நாள் இருக்கு இருக்கப்ப வரப்ப எல்லாரு அப்பிடியே தெ ஊர்ல உள்ள எல்லாருமே வாங்கிருவாங்க வாங்கி ஆஹ் அப்டி இருந்து ச்சீ இப்பெல்லாம் நம்ம வந்து தேடி போற மாரி
ஆமா அந்த பதநீருங்குறெதெல்லா வித்துட்டுதா வருவாங்க ஒரு பானில வெச்சு பின்னாடி சைக்கிள் அந்த மாரி வெச்சு எடுத்துட்டு வருவாங்க
நாம அதுலயும் நொங்க பிச்சு அதுலயும் போட்டு அப்படியே சேத்து தந்துருவா
குடுப்பாங்க அவ்ளோ நா இருக்கு அதெல்லா வந்து இப்பெல்லா இல்ல எங்கன்னே தெரில்ல எங்கேயாவது ரேரா கெடச்சா மட்டும்தா அப்பிடிதா இருக்கு உம்
விசிறி செய்வா ங்க எல்லாமே ஒரு இதுக் கூட வேஸ்ட் கெடையாது எல்லாமே ஒரு நல்ல ஒரு இதுதா வந்துட்டு
பொருத்தளவுக்கு ஒரு மரங்களுமே இது வேஸ்டான மரம் இது வேஸ்ட் அப்பிடிங்கிறதுக்கே இல்ல பாருங்க எல்லா மரத்துலயு எல்லா வித ஒரு நன்மையு இருக்கு கண்டிப்பா உம் வேப்ப மரம் வெச்சா அதுலேருந்து மருத்து துவமு இருக்கு காத்து அந்த காத்து பட்டா அவ்ளோ நல்ல
அதான் அது வந்து ரெண்டு ஏசிக்கு வந்துட்டு சமமா
ஆமா ஒரு வேப்பமரம் ஆமா ஆமா ஒரு வேப்ப மரம் அவ்ளோ ஒரு குளிர்ச்சிய தருமா
உம் ஆனா வந்து எல்லா ஏ பயப்படுறாங்கன்னா இந்த வேர் வந்து வளர்ந்துட்டே இருக்கு வீட்ல விரிசல் விட்டுருச்சுன்னா வீடு வீடு முன்னாடில்லா ஸ்ராங்கா இருந்து இப்ப அதுவுமே வந்துட்டு போலா இரு கன்னால பயப்பற
ஆமா அதனாலதா பயப்படுறாங்க ஏ மு முன்னாடி உள்ள முன்னாடி கட்டுனவங்கெல்லா எல்லா பக்கத்துல தானே வெச்சு கட்டுனாங்க வீட்டுக்குப்ப ஒட்டி தா இருப் குமரம் அப்படியே ஃபுல்லா இப்பெல்லாம் வந்து அந்த மாதிரியே இல்ல
அ வேப்பமரத்தை வந்துட்டு ஆமா சாமியாவும் கும்பிடுவாங்க நல்ல ஒரு தெய்வீக ஒரு இதுதான்
ஆமா ஆமா அது கண்டிப்பா
அந்த கசப்பு வந்து இப்ப இந்த வந்து ஆடு மாடு இவங்க எல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கு மேலேயே வந்து பூச்சிகள்ல்லாம் இருக் இருல்ல அதுக்கு வந்து இந்த வே பண்ண வேப்பில அரச்சி தடவு டுறது இதெல்லாம் வந்துட்டு நிறைய பண்ணுவாங்க அது
ஆமா ஆமா ஆமா அது அவ்வளவு நல்லதுதான் எல்லாம் வேப்பத்திலயே வேம்பு ம கொரோனா இருக்கு அது அவ்வளோ மருத்துவ குணம் வேம்பு மரம்னு சொல்லுவாங்க அதே வேப அப்பள மரம் மாரியே இருக்கும் எல மட்டும் மெலிஸ் மெலிசாக இருக்கு இன்னு கொஞ்சோ நைஸாக இருக்கு
பரவாயில்ல
ஒரு மருத்துவ குண எதுலதா இல்லாம இருக்கு நம்ம ஒரு
எல்லாத்துலயுமே இருக்கு எல்லாமே இருந்துச்சுன்னா கண்டிப் பப்ப இல்லாமே கெடைக்கும் இப்ப போ வந்து இன்னொரு இடத்துலலாம் இந்த இதெல்லாம் சொல்றாங்க முன்னாடி அந்த ஹைவேஸ்லல்லாம் நம்ம ஊர்ல போறப்ப நெறைய மர வந்து இருக் கும் அந்த நடுல வச்சிருப்பாங்க அது வந்து எதுக் ஆஹூ இப்ப எல்லா எடமு நம்ம கிளீன் பண்ணிட்டே இருக்க முடி முடியாதுல அது வந்து ஆட் ஆட்டோமெட்டிக்கா அந்த மரமே வந்து இருக்கிற தூசியெல்லா இழுத்துக்குமா அதுக்காக வந் வந்து ஹைவேஸ்ல வச் வச்சிருக்காங்க அதெல்லா வீடியோ பாத்தே இப்ப வந்து எடையில அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே பண்ணிக்கு நம்ம சுத்தம் பண்ணுவோ இதுக்கோ தேவையில்ல இப்ப எல்லாத்தையு அதையு வெட்டிட்டாங்க வந்து சிம்மா செடி செடியா வச் சாங்க
என்ன பண்ண முடியு அதுவும் நம் ம்ம ஒன்னு ஊர்லதா நாட்ல தா இவ்வளோ ரோடு போடுறே போட்றேனு ரோட்டோரத்தில் உள்ள முக்கால்வாசி மரங்களே அழிச்சுட்டாங்க பெரிய பெரிய மரோ எவ்வளோ மரங் போல்ருக்கும் சின்ன பிள்ளைலல்லா நானாவ் ஒரு ஊருக்கு போன ஒரு பஸ் ஸ்ல போனா ஒரு மரத்துங்களுக்கு நடுவுல போற மாரி இருக்கு ரோடே பாக்கும்போது ரெண்டு சைடும் அவ்ளோ மர ரங்கள் இருக்கும்
இப்ப நிழல் கூட இல்ல ஒரு வண்டியில போனா கூட டூ வீலர்ல போன நிக் நிக்க கூட ஒரு நெழல் இல்ல.
ஆமா ஒதுங்கறதுக்கான ஒரு இடம் கூட இல்லாம போச்சு முன்னாடிலா அந்த மரத்துக்கு கீழேதா வந்து மரத்தடி அப்டின்னு சொல்றதே மரத்து கீழ வந்து உட்காந்து கொஞ்சமாது அ ரெஸ்ட் எடுக்கறதுக்கு இப்ப அந்த இதுவே இல்லாம போச்சி இப்ப எல்லா
நா ஆலமரம்ல எவ்ளோ பேரு துல வந்து உப இருப்பாங்க அதுல தூங்குவாங்க அவ்ளோ பேரு அந்த கிராமத்துல உள்ளவங்க எல்லாமே அந்த ஆலமரத்துக்கிட்ட தா வருவாங்க ஒரு நல்ல ஒரு காத்து இதெல்லா வரும்
கண்டிப்பா கண்டிப்பா
அதே மாரி இந்த மாங்கா மாங்கா மரம் அதுக்கு கும் அதுக்கும் ஒன்னு சொல்றாங்க வந்து அந்த எலையெல்லா கட்டடோவும்ல
ஆமாமா ம்
வந்து எதுக்குன் பாத் தா இந்த ம் ம் உ நெறையா பேரு இப்ப பங்க்ஷன்னா வருவாங்க அவங்களுக்கு எல்லாரு ஒரு எடத்துல இருந்தா மூச்சு விட மு டியாது அது வந்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடுலா குடுக்கற னால அத வந்து கட்டுவாங்கலா நம்ம கூட அத என்ன நெனைப்போ மாவிலை கட்டினா வந்துட்டு அது என்ன
அது சும்மா அது அந்த மாவில தோரண நல்ல காரியங்களுக்கு கட்டணு அப்டின்ட்டு கட்டி சொல்லுவாங் அது ஆக்சிஜன் நறைய குடுக்கு அதுதா கார்பன் டை ஆக்சைட வெளில எடுத்துட்டு ஆக்சிஜன் நறைய குடுக்கு அதுக்காகதா, ம், ஆமா
ம மாங்கா சீசன்ல அதெல்லா சா எல்லாரு சாப் ட்டுகிறத சாப் டுக்க சொல்றாங்க ஏனா அந்தந்த சீசனுக்கு வரு துன்னா அது காரண இல்லாம
கண்டிப்பா, கண்டிப்பா, காலம் கண்டிப்பா பழங்கள் காய்கறி அது என்னென்ன சீசன் எப்பெப்ப வருதோ எல்லாமே சாப்டனு நம்ம இந்த மழக்காலோ வெயி வெ கு மழைக்கால குளிர்காலத்துலதா இந்த ஆரஞ்சுலா சீசன் வரு நம்ம அதனால சாப் புட்லானா அந்த சீ சன்ல சாப்பிடணு அப்பதா வந்து நமக்கு அது வந்து ரொம்ப நல்லது ஏதுவாகு
ஆனா நம்ம வந்து சளி புடிச்சுக்கு இத சாப் டா இதாயிடு கொய்யாவு அப்பதா வந்துட்டு சொல்லுவாங்க மழை அப்ப
தா அதா அதா
பயங்கர வந்துட்டு ஒரு டெய்லி ஒண்ணு சாப்ட்டாலே வந்து ட்டு சுகரு கண்ட்ரோல் ஆகுமா நறைய வந் து ஒடம்புல வந்துட்டு பிர
ஆமா ஆமா இந்த நவா பழ சொல்லுங்க நவாப்பழோலா அவ்ளோ நல்லதா நமக்கு நவா பழ அந்த சுகருக்கு அவ்வளோ நல்லது அ
முன்னாடி கீழ கொட்டி கடக்கு நம்ம போய் பொறுக்கி அத கழுவி சாப்பிடுவோ அதுவும் அடிப்பட்ட பழம் நல்ல ந்து இனிப்பா இருக்கும் இப்ப வந்து ஆமா இப்ப ஒரு அஞ்சு பழத்தை வச்சுட்டு ட்டு முப்பது ரூபா நாற்ப தன்றாங்க அஞ்சே பழம்தான் எண்ணி
இரு அதுவும் இந்த இந்த பழம் பெரிய பெரிய பழமும் அப்படியே ஹைப்ரிட் இருக்கும்ல அந்த ப பழங்கள் தான் இருக்கு அந்த நாட்டு நாவப்பல நம்மச் சின்ன பள்ள சாப்ப சாப்பறதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது அது எங்கேயாவதுதான் கிடைக்குது உம்ஹ் இப்பல்லாம் அதான் எங்கதான் இந்த மரங்கள்ல்லா போணுச்சு எப்படி வெட்டுறாங்க எல்லா போன மாதிரி ஆயிடுச்சு இப்பல்லாம் திரும்ப அதெல்லாம் கொண்டு வர்றதுங்கிறது
ஆமா ஆமா கொண்டு வருவாங்க உம் வருங்காலத்துல வரும்னு நம்புறோம் பாப்போம் எப்படி எல்லா இருக்காங்க நன்
உம்
சேரி தோழி நிறைய பயன் உள்ளதான் நீங்க சொன்னீங்
நீங்களும் கண்டிப்பா நீங்களும் வெல்லம் பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி தோழி
நல்லா பேசுறீங்க ஓகே ஓகே தோழி நன்றி